வணக்கம் தோழி சொல்லுங்க
வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க தோழி
நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி
என்ன பண்ணிட்ருக்கீங்க
இருக்கேன் தோழி மதியானோ சமச்சாச்சா தோழி
ஆ நா இங்க ஆஃபீஸ்லருக்க காலைலே எங்க வீட்ல சமையல் நடந்துரு
ஓ ஓகே தோழி ஆ
என்ன சாப்பாடு இன்னிக்கு உங்க வீட்ல
எங்க வீட்ல வந்து இன்னிக்கி நெய்ஷோரு மட்டன் குழம்பு தோழி
ம் இன்னக்கி எங்க வீட்ல சாம்பாரு
ம் ஓகே தோழி
சாம்பார் உருளக்கிழங்கு வறுவல் முட்டக்கோஸ் பொரியல்
உ ஓகே தோழி
சமச்சி ஆஃபிஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டோ
ஆ செரி செரி
என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா காலேஜ் போயிட்ருக்கே இன்னிக்கி போகல வீட்ல லீவ் எடுத்தே
ஆ ஏது பர்டிகுலரா ரீசனா இல்ல சும்மா லீவ் எடுத்தீங்ளா
ஆ பர்ட்டிகுலர் ரீசன் நா வீட்ல கொஞ்சோ கெஸ்ட்லா வராங்க இன்னிக்கி அதனால தா லீவ் எடுத்தே தோழி
இப்ப கெஸ்ட்டு வராங்கன்னா எங்கயாது வெளியூர் அது மாரி அவுட்டிங் எங்கியாது போறீங்ளா
இல்ல தோழி அவுங்க வந்து வீட்டுக்கு வரேன்ட்டு அப்டி சொன்னாங்க டூ டேஸ் வீட்லருக்க
ம்
அதனால வீட்லதா இருப்போ
சரி சரி இப்ப வந்து சொந்தக்காரவங்கல்லா வராங்கன்னா நீங்க வீட்லயே சமச்சி சாப்ட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலா அப்டின்ட்டு லீவு போட்டாச்சி இன்னைக்கி
ஆமா தோழி
இப்போ படிப்பெல்லா எப்டி போய்ட்ருக்கு
ஆ நல்லா போது தோழி ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கே ம்
செரி அடுத்தது இப்போ ஃபைனியல் ஃபைனல் இயர்னா அப்ப அடுத்து முடிச்சுட்டு வேலைக்கு போற மாரி ஐடியாவா இல்ல நெக்ஸ்ட்டு அடுத்தது ஜாயின் பண்ற மாரி ஐடியாவா
ஆ இல்ல தோழி கோட்ஸ் எதா படிச்சு சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் பச்சு ஜாப் போலா அப்டின்னு ஒரு ஐடியா தெரியு
ம் என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க
ஆ மோஸ்டா ஐ டி ல எனக்கு ஜாப் போணுனு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது ரிலேட்டடா எதாது கோர்ஸ் போலா நறைய இன்டன்ஷிப்லா வருதுதா அத அட்டென் பண்லா இருக்கே தோழி
இப்போ வந்து நீங்க ஃபைனல் இயர் படிக்கிறேன் சொல்றீங்க இல்லயா உங்களுக்கே வந்து அந்த தேர்ட் இயர் படிக்கும் போதே உங்களுக்கு அந்த இன்டன்ஷிப்பு அப்டின் சொல்லிட்டு நறைய அந்த டைம்ல லிங்க்கெல்லா கெடைக்கு அப்போ வந்து நீங்க தேர்ட் இயர் படிக்கும் போது அந்த இன்டன்ஷிப்லயே நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கு நல்லா உங்களோட நாலேஜ் அங்க நல்லா நீங்க காம்ச்சீங்கன்னா கண்டிப்பா உங்கள வந்து செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லயா
ஆம்மா தோழி நம்ம ட்ரை பண்ணணு தாருக்கே தோழி ம்
உங்களுக்கு ஏத்த மாதிரியான அந்த இன்டன்ஷிப் கோர்ஸ்ஸ மட்டு நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஃப்யூச்சர் க்கு உதவு
ம் கண்டிப்பா தோழி அப்றோ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க ஆ மோஸ்ட்டா லாஸ்ட்லதா வரு ஒரு மந்த் எண்ட்ல அந்த மாதிரிதா வரு இயர் என்டிங்லதா வரு
ஓகே அங்க நீங்க போய் ஒர்க் பண்ணுவீங்களா இல்ல வந்து சும்மா ப்ராஜெக்ட் மட்டு
இன்டர்ன்ஷிப் அ ப்ராஜெக்ட் அப்டி சொல்லி தருவாங்க
சேரி அது எப்டி நீங்க உங்க ஊர் நீங்க இருக்கிற எடத்துலயே பண்ணலாமா அப்டி இல்லன்னா நீங்க இருக்கிற எடத்த தாண்டி வெளியூர்கள்ல போய் பண்ணிட்டு வரணுமா ஒ சென்னை சென்னை பெங்களூருங்கிற மாரி பெரும் நகரங்கள் ம்
அ எங்க காலேஜ்ல வந்து கிட்டயே இருக்கனால அங்க கூட்டிட்டு போவாங்க நம்ம போணும்னா போலா வேற ஊருக்குெல்லா போய் பாக்கலா
அதுக்கு வந்து அனுமதி குடுப்பாங்க உங்க காலேஜ்ல
ஆமா
அதோட செலவுகள்ங்கறது நீங்க தா ஏத்துக்கனுமா இல்ல காலேஜ் ஏத்துப்பாங்களா
அப்றோ இங்கேயே போணும்னா அது காலேஜ் எடுப்பாங்க நம்ம வேற எங்கயாது போணும்னா நம்மதா எடுக்கணு
ஓ சரி சரி நா வந்து ஒரு இதுல வேல பாத்துட்டு இருக்கே பேங்கிங் செக் டார்ல வேல பாத்துட்ருக்கே எனக்கு வந்து ஒரு கொழந்த இருக்கு க்கு ஒரு ஒன்றர வயதுல ஒரு கொழந்த இருக்கு
அவங்கள வந்து எங்க அம்மா அப்பா பாத்துக்கறாங்க எங்க பாட்டியு தாத்தாவு பாத்துக்கறாங்க அ சோ நால் பேர் பாத்துக்கறாங்க கொழந்தையை பாத்துக்கறாங்க நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்பறோ வீட்டுக்கு போய்தா என் கொழந்தைய நா பாப்பே அ மேக்சிமம் கொழந்தை வந்து அவங்க கிட்டதா இருப்பாங்க அதனால என்னால கொஞ்சோ ஃப்ரீயா ஆஃபீஸ் வந்துட்டு போக முடியுது
ஓகே ஒகே ஒகே
மதியோ சாப்ட்டீங்களா என்ன பண்ண என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ மதியோ சாப்ட்டாச்சா
இல்லத்த இந்த அம்மா வச்சாங்க ஒரே ஒரு மட்டன் கொழம்பு இனிதா மதியானம் சாப்டனு நீங்க சாப்ட்டாச்சா லன்ச்
இல்ல இனிமேதா டைம் இப்ப ஒன்னுதான ஆகுது இன்னு கொஞ்சோ லேட்டா ஆகு நா சாப்பட எப்டியு மூணு மணி ஆயிரு ஏன்னா வந்து அலுவலக இத்துல வேல முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போறதே கொஞ்சோ நா மதியம் வீட்டுக்கு போய் தா சாப்டுவே இப்ப எனக்கு வேலை இங்க இன்னு முடியல அ கொஞ்சோ சின்ன சின்ன ஒர்க் எல்லா இருக்கு அதெல்லா முடிச்சுட்டு கெளம்புறதுக்கு ரெண்டு ரெண்டரை ஆயிடு ரெண்டரைல இருந்து வீட்டுல நா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு மூணு மணி ஆயிடு இங்க என்னோட ஆஃபீஸ்ல இருந்து வீடுங்கிறது வந்து ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு
அப்போ லன்ச் கொண்டு வந்திருக்கலாம்ல
கொழந்தைக்கு நா இன்னு ஃபீட் பண்ணிட்டுருக்கே சோ கொழந்தைய போய் பாக்கணு இல்லையா அ அ கண்டிப்பா நம்ம வந்து காலையில இருந்து பாக்காம இருந்தோம்னா அவங்க கொஞ்சோ ஏங்கிடுவாங்க ஏன்னா சின்ன வயசா இருக்குல்ல ஒன்ற வயசுதா ஆகுதுங்க போது நம்ம ரொம்ப ரொம்ப ஆமா அந்த கேப் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த நேரத்துல நம்ம ஆபீஸ்லங்கறது வேலையே செய்ய முடியாது அதே நெனைப்பு நம்மளோட கொழந்தை நெனப்பாவே இருக்கு நமக்கு எப்படா திரும்ப போய் கொழந்தைய பாப்போ எப்ப பாக்கலா அப்படின்னு தா தோணு என்னதான் நம்ம கொழந்தைய விட்டுட்டு நம்ம வேலைக்குன்னு வந்தாலு நமக் கிங்க வந்தாலு நம்ளோட கொழந்த நெனப்புதா இருக்கு
ஆம்மா ஃபெண்டு
அதனால மதியம் போய் நா பாத்துட்டு நா கர இதுக்காகவே பரவால்ல டைம்ஸ் பண் பண்ணாலு பரவால்ன் சொல்லிட்டு போய் கொழந்தய போய் பாப்ப பாத்துட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு அவனுக்கு சாப்பாடு எதுவு ஊட்டிட்டு நா சாப்புடும்மோது ஏய் அவன் ஆல்ரடி ஒரு மணிக்கே சாப் ட்ருவா பன்னண்ட்ர ஒரு மணிக்கே சாப்ட்ருவா இருந்தாலு நா சாப்புடும்போது ஏதோ ஒர் ரு வா ரெண்டுவா ஊட்னனா எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனா இருக்கு ஆ சாப்புட்ணு ப்டின் சொல்லிட்டு அனா அவிங்க ரெண்டு வாய் வீட்டு அ ஊட்டிட்டு அதுக்கப்ற பால்லா குடுத்துட்டு ப்றோ ஒரு பால் பாட்டுல்ல கொஞ்ச பால்லா ஆத்தி வெச்ட்டு அதுக்கப்ற ஒரு அர ம நேர அவ கூட இருந்துட்டுதா வருவ அதுக்காக தனியா நா பர்மிஷன் வாங்கிருக்கே ஆஃபீஸ் ல அத முடிச்ட்டு அதுக்கப்புற இங்க வருவே அந்த அர மண் நேரத்த வந்து நா சாய்ந்ரோ இங்க களம்பும்மோது அத வந்து மேனஜ் பண்ணிக்கிறது அப்டிதா போயிட்ருக்கு ஆமா ஏழு மணி எழ் ட்ர மணி ஆயிடு இங்க இருந்து களம்புறது நமக்கு ஒர்க்கு ஆறரை ஆகு நம்ம ஒரு அர மணி நேரோ எக்ஸ்டண்ட் பண்ணிக்கிறது அ ஒரு ஏழு மணி ஆய் ஆமா அ ஏழு மணி வரயு நம்ம என்ன ஒர்க்னாலு முடுச்சு குடுத்துட்டு நம்ம களம்ப்றத மேரி இருக்கு
செரி எப்டி பைக்கா இல்ல வந்து பஸ்சா லோக்கல் பஸ்சா கூட
கு ஏன்னா நம்ப எய் நம்ம மதிய ஒரு வேல வரு காலைல நம் பவசரமா வேலை எல்லா முடிச்சுட்டு களம்புறோ இப்ப மதிய வேற நம்ம ஒரு வேல வரு அப்டிங்கும்மோது நமக்கு அந்த பைக் இருந்தாதா கண்டிப் பாருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறோங்கும்போது நம்ப பல எடங்களுக்கு போ வேண்டியதாருக்கு அந்த வாடிக்கையாளர்க்ள பாக்க வேண்டியதா இருக்கு அப்போ நம்ம கைல பைக் எடுத் தா இப்பல்லா ஏ வேலைக்கு எடுக்குறதுனாலே க பைக்கு இருக்கா லைசன்ஸ் இருக்கா அப்டின்தா சொல்லி கேக்குறாங்க ப் எங்களோடதுல முன்னடி அது வந்து பைக் இருக்கணுங்குறது அவசிய கடையாது ஆனா போ அந்த பைக்குங்குறது வந்து கட்டாயம் ஆக்கிட்டாங்க
ம் தெரிய்ல கேப்ப் அதுவு நல்லத்தாங்க நமக் ஃபஸ்லா வந்து எந்த டைம்க் வருன் தெர்ல நமக்கு டைமுமே வந்து நறைய் சேவாவு பைக்ல போனா ம்
கிருக்குறதுனால எனக்கு அது கொஞ்ச வசதியாருக்கு
நீங்க எப்டி கல்லூரிக்கு எப்டி போயிட்டு வரீங்க பைக்ல போறீங்ளா இல்ல காலேஜு ப
கல்லூரிக்கி பைக்லதா பைக்லதா போணு இருக்கே அனா வந்து வீட் ட்ல கொஞ்சோ விட மாட்டிக்காங்க பயப்புறாங்க
ம்
அது காலேஜ் கொஞ்ச தூரந்தா என்க்கு உண்மயாவீ ட்லர்ந்து காலேஜ் கொஞ்ச தூரந்தா அத்னால வந்து இப் ப்போதிக்கி பஸ்லதா பெய்ட்ருக்கே அனா வந்து பைக்தா நல்லது ஏனா அத் ரெண்டு பஸ் ஏறி போவே அதுவே ரொம்ப டயட் ஆயிடு காலேஜ் போய்ட்டு வர்றது அது பைக்னா கொஞ்சோ ஈஸியாருக்கு ம்
ஓ ரெண்டு பஸ்சு ஏறி போறதுனா உங்களுக்கு பெட்ரோல் செலவு இல்லையா ஆகும் இல்லையா பஸ்ல இதுல போனீங்ன்னா வண்டில போனீங்னா அதுக்கு நீங்க காலேஜ் பஸ்ல போகும்போது ஒரு பத்து பேரோட போகும்போது உங்களுக்கு அந்த மௌண்ட் ஷேர் ஆயிர் உங்களுக்கு அதுல ஒரு பணோ மிச்சமாகு தான
ஆ ஆமா தோழி
ம் அது எது உங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்கு நீங்க அதுலயே போய்க்கலா நீங்க அ வண்டி வாகனுங்கற நியர்பைல என்ன ஷாப்ஸ் ருக்கோ அங்க நீங்க போனீங்கினா கூட போது உங்களுக்கு தேவங்க போது யூஸ் பண்ணிக்கலா
க்கு தோழி வீட்ல இருக்கு வீட்டு்ல வந்து கிட்ட கிட்ட யூஸ் எல்லாமே வைக்லதா போவோ காலேஜ்க்கு மட்டு தா பைக்ல போறதில்ல ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ
போறிங்க இல்லயா அப்டிங்கு போது நீங்க போயிட்டு வர்றதுங்குறது உங்களுக்கு அந்த பெட்ரோல் செலவுங்கிறது அதிகம்
ஹலோ
ஆ
கேக்குதா தோழி ஆ சொல்லுங்க ஆ சொல்
அதுனால நீங்க அந்த காலேஜ் ப பஸ்ல போறதா உங்களுக்கு சிறந்ததாருக்கு நா நெனக்
ஆ ஓகே தோழி ஆ காலேஜ்ல வந்து பஸ் இல்ல தோழி நம்ம வந்து காலேஜ் இன்று பஸ் விடல அதுவு நா ஏ வீட்ல இருக்கற ரூட்டுக்கு பஸ் இல்ல
செரி தோழ் இப்ப நாளெல்லா உங்களுக்கு காலேஜ் உண்டா
இல்ல தோழி சேட்டடே சன்டே மோஸ்லி லீவ் தா சட்டடே இருக்காது மன் ச்ளி டூவ் டைம்ஸ் அந்த மாரி இருக்கு ஹலோ
கேக்குது தோழி சொல்லுங்க
ஒங்களுக்கு நாளைக் லீவா
தோழி தொடர்ந்து பேசலா
ஹலோ
ஹல்லோ